அலோ
அலோ சொல்லுங்க
கேக்கிதா
ஆ கேக்குது ஆ சொல்லுங்க
டாபிக்க தா நம்ம புடிச்ச பொருட்கள் பத்தி பேசறதுனால அது ரொம்ப கொஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு செரி நீங்க சொல்லுங்க ஒங்களுக்கு புடிச்சத பத்தி சொல்லவே இல்ல பர்ஃபுயூம தவர உங்களுக்கு வேற எதுமே பிடிக்காதா இதுதான் புடிக்கு இதுதான் புடிக்காது அந்த மாரி கூட எதுவு கெடையாதா என்ன
என்னல்லாம் புடிக்கு அப்டி
எல்லாமே புடிக்குமா அப்ப
நாலும் புடிக்க வேடா அதல்லாம் புடிக்காது
புரியலங்க எனக்கு
இல்லங்க புடிக்குன்ருந்தா அப்டி எதுவு இல்ல பெ பெசிவிக்கா இது புடிக்கு இது புடிக்காதுன்னு எதுவுமே இல்ல
இப்ப நா வந்து எனக்கு ஸ்வீட்லங்கறத நான் கிளிப்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஸ்வீட் வரைக்கு நான் சொன்ன செரிங்ளா
ல லட்டு புடிக்கு ஸ்வீட் அ அப்பறோ வெளியே வந்து கத பேச பசங்க கத பேச புடிக்கூ
ம்
ஹலோ
ஆ சொல்லுங்க
லைட்ட பசங்கள குல்ல சொறிஞ்சு உட்டு ரெண்டு பேர் இருக்கானுங்க தினேஷ் பிரஜீன் ரெண்டு பேர் இருக்கானங்க சார் தினேஷ் ராஜு ரெண்டு பேர் இருக்கானுங்க
ம் தெரியு தெரியு
ஆ
தெரியும் ஆ சொல்லுங்க
அஹ ஓ இன்ஸ்டாகிராம்ல சரி ஓகே ரெண்டு பேர் இருக்கானுங்க அவ ரெண்டு பேர்ட வந்து லைட்டா மாத்தி மாத்தி டிப்பானுங்க
ம்
அது பாக்க ரொம்ப புடிக்கும்
ஆமாங்க நா வேற இன்னைக்கு ஒருத்தங்க வந்துட்டு ரெண்டு வீடியோ டேக் பண்ணிருந்தாங்க செரிங்ளா சந்தானோ அந்த பவர் ஸ்டாரோட ஒரு படோ உண்டுல்லங்க ஒருத்திக்காக எல்லாரு சண்ட போட்டுப்பாங்கல்ல
ஆமாங்க
அதுல வந்துட்டு சண்ட போடுவாங் கல்ல அந்த சீன மட்டு டேக் பண்ணி ஒரு மூணு பேத்துக்கு டேக் பண்ணிருந்தாரு ஓகேங்ளா இப்படித்தா எப்பாரு அடிச்சுப் பானுங்க மூணு பேரு அப்டின் சொல்லிட்டு
யாரு மூணு பேத்த
ஒரு தினேஷ்ஷா சம்திங் மனோஜ்ஷா அ அப்பறோ இன்னோர்த்தரு இந்த மூணு பேர் பேரையு டேக் பண்ணி இந்த மாத்தா சண்ட போட்டு போவனுங்க எப்ப பாரு அப்டிங்கிற மாதிரி அ இது போ ட்டுருந்தாங்க
என்னோடத டேக் பண்ணினானா
ஆமாங்க ரெண்டு வீடியோ டேக் பண்ணிர்ந்தாங்கங்க உங்களுக்கு ஒரு வீடியோ அப்ற இன்னொரு வீடியோ டேக் பண்ணியிருந்தாங்க அது ஒ ரு ட்ரூ டூருக்கு வரியா இல்லையா அப்டீன் கேக்குற ஒரு வீடியோ டேக் பண்ணியிருந்தாங்க
அ
அந்த ஒரு காமடி வீடியோ அதயு டேக் பண்ணி போட்டுர்ந்தாங்க உங்க மூணுபேத்துக்கு தா எப்ஃபோமே டேக் பண்ணிருக்காங்க ரெண்டு வீடியோவுமே
நா அவன்ட கூட சொல்டே அது நா என்னோடய நா யூஸ் பன்றது இல்ல
அ
கேக்வே மாட்டைங்றான்ங்க இவனுங்க டேக் பண்டே இருக்கானுங் பாரு அவனுங்க
எல்லாரு இல்லங்க இவுங் ஒர்த்ததா டேக் பண்ட்டே இருக்காங்க இத்லென்ன பண்றதுல என்ன இருக்கு இப்ப என்ன நா ஓபன் பண்ண கூடாதுன் சொல்றீங்ளா ஓபன் பண்ணாம விட்டுற்ற
ப்ப ஓப்பன்லா கூடாதுன்ட் இல்லிங்க அது எதா வர்து சிங்கமா எதாவ்து இன்னாங்கா இதுவா ஒரு ட்ரிப்பு இதுக்கு போனத வீடியோல பண்ணி வுட்டுருப்பானுங்க வேணும்ன்னு டேக் பண்ணுவானுங்க
ஆனா ட்ரிப் போன வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணவே இல்லங்க அவுங்க நா பாக்கலியா இல்ல அவுங்க போஸ்ட் பண்ணலயான் தெ தேவ இல்ல ஏங்க உங்க ட்ரிப்ல நடந்த விஷ்யத்த பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல ஏ எதுவ்மே சொல்லாம்லே இருக்கீங்க
ஏ ட்ரிப்ல நடந்தது என்னங்க ஒண்ணு நடக்லீங்க என்னங்க நடந்தது
காலேந்து நைட் வரைக்கு போய்ட் வந்துருக்கீங்க அப்போ நைட் காலேந்து நைட் வரைக்கு என்ன நடச்சுங்கிறத சொல்றதுக் கூட ஒரு விஷ்யோ இல்ல சொல்லுங்க
இல்ல
ம்
இங்க காலையில எந்திரிருச்சி கெளம்பி குளிச்சி குளிச்சிட்டு கெளம்பி போயாச் போய் கார் எடுத்துட்டு
ஆனா மொதல்லேயே உங்களுக்கு தெரியுந்தான ஊட்டிக்கு போறவீங்க அப்டிங்கிறது அப்ப எங்க போறன்தா போனீங்க மருதமலைக்கு போறேன் போனீங்ளா
திருப்பதி கொங்கு திருப்பதி
கு
அது வந்து அது எங்க இருக்குன் கேட்டீங்ன்னா எப்டி சொல்றது து அது வந்து தென் திருப்பதின் சொல்லுவாங்க அது எங்க இருக்குன் கேட்டீங்ன்னா அது முன்னா வேட்டி பழையத்துக்கு முன்னாடி இருக்கு அது சிறுமுகை போற வழியில சிறுமுகை போற வழியில இருக்கது
ஏங்க பக்தி முத்தியா திரிஞ்சீங்க சாமி சாமியா பாக்குறதுக்கு
இல்லைங்க அது வந்து திருப்பதி கோயிலோட மினி வேஷனா இருக்கு
ஏங்க எங்க ஊர்லியு ஒரு திருப்பதி இருக்குங்க திருப்பதி கோயிலோட மினிவர்ஷன் தா செரிங்ளா
கொளந்திருப்பதி தான
ஆ வனத்திருப்பதியா அது சொல்லுவாங்க வனத்திருப்பதி வேறங்க இங்க எங்க ஊர்ல ஒண்ணு இருக்கு ஊர்ல மீன்ஸ் கன்னியாகுமரியில ஒண்ணு இருக்கு வன திருப்பதி வேற இது வேற
ஓ நா வனதிருப்பதி போயிருக்கே நா
ஓ அது வேறங்க இது வேற அப்டியே திருப்பதி கோயில்லு அது பூஜ அந்த இதெல்லா காட்ட மாட்டாங்க நம்ம வந்து அதே மாரி இருக்கு அப்டியே அச்ச அசல் அங்க என்ன இருக்கோ அந்த மாரியே இருக்கோங்க
இங்க அங்கயு அது இங்கதா போலானு செரி பிளான் பண்ணி கார் எடுத்தாங்க
ம்
கார் எடுத்து ஓட்ட சொன்னானுங்க
ம்
சரி வந்ததுதா வந்துட்டோ
ம்
சாமிய கும்டாச்சி
ஆமா
வீட்டுக்கு போறதுக்கெதுக்கு வீட்டுக்கு போனோ ஆஹ் இல்லைங்க பசங்க மேட்டுப்பாளயோ வரைக்கு போய்ட்டு என்னாகப் போது
ஆஹ் உங்களுக்கு என்ன ஆயிர போதுன்னு உங்களுக்கு தெரியாது அப்டிதான
ஆஹ் சொன்னாங்க அப்போவுமே கேக்கமாட்டானுங்க செரி மேட்டுபாளையோ வரைக்கு வண்டிய உடுறனானுங்க செரி நானு மேட்டுபாளையோ வண்டி வுட்ட
சேரி பேசிக்கலா சமாளிச்சிக்கலா அப்டிங்கிற ஏன்னா முந்த நாளே கேட் டீங்க சொல்லாம கொள்ளாம போனா என்ன பண்ணுவீங்க அப்டிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒண்ணும் பண்ண மாட்டோன்னு சொன்னதுனால நீங்க தைரியமா போய்ட்டீங்க அப்டிதான அ ஆனா அதுக்கான விளைவுகள நீங்க இன்னு சந்திக்கவே இல்லல்ல சேம் டூ யூன் சொல்லி வெச்சிருக்கீங்க தெரியுல்ல
மேட்டுபாளயோ போயாச்சு நா அதுக்கா சேம் அப்பயு நா ஃபோன் எடுத்து பேசித்தான இருப்ப என் ஃபோனுக் ஃபோன் பண்றானா ஃபோன் பேசிட் தா இருந்த
நா சேம் டு யூ எப்டி பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுல்லங்க
தெரியுந் தெரியு அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா சேரி வந்தது தா வந்துட்டோ ஒரு ரெண்டாவது பெண்டு போய்ட்டு அப்டின்னாங்க டேய் நீங்க ஆமாங்க
இல்ல ஒரு டீ வாங்கி தர வக்கில்ல ஆஹ் சொல்லுங்க ஹ்ம்
ஃபோட்டோலா இருக்கு டீ குடிச்ச ஃபோட்டோ இருக்கு போய்ட்டந்தர்லால்ல அங்க போய் ஒரு டீ ஒன்னு குடுச்சுட்டந்துருவோ அப்ப ரெண்டா ஏ வேண்டா எனக் தெரியு ரெண்டாவது பென்டுனா எங்க கொன்டோய் நிப்பீங் எனக் தெரியு வேண்டா நா சொன்ன சே சே வந்த ரெண்டா பென்டு டீ கட இல்லடா பா டீ கட க்ளாஸாயிருகு அது பதினொன் தா டீக்கட இருக்கு நெனக்கிறே சரி எனக்கு சொல்ல சொல்ல அங்க தானா டைகர் ஸ்பாட்டே போயிரோ
ம்
அதுக்கு ஒரு பாயம்மா டீ போட்ருப்பாங்க டீய குடிச்சுட்டு அந்தெடோ வந்துட்டோ
ம்
டே டீ குடிச்சு ஒரு இது போய்ட்டு லன்ச்சு ஒண்ணு சாப்புட்டு
ம்
டு கொஞ்ச எ எக்ஸ்ப்ளோர் பண்ட்டு கெம்பீர்லா ஒருத்த சொல்ல
ம்
அப்பறோ என்ன சொல்றது என்ட்டு அப்டிங்கிற மாரி போச்சு அப்ப நடுல ஒரு ஃபோன் எங்க இருக்கீங்க
அப்டி எல்லா இல்லியே அப்டி எல்லா கேட்கவே இல்லயே ஹலோ அப்டின் சொல்லம்போது இல்ல இல்ல எல்லா இங்க வந்துட்டு ஹலோதா சொன்ன அங்க சொல்லுப்பா அப்டின் சொல்லிட்டு அங்க ஒரே சத்சோ கச்ச கச்ச கச்ச கஜ னு குஜ்லி மஸ்து சத்தம்ங்குற மாரி ஒரே சத்சோ சேரி முடிஞ்சு கேட்டா கோத்தகிரில இருக்கே இல்ல இல்ல ஊட்டில இருக்கே அ அதா
ஏங்க ஊட்டி போவே இல்லைங்க ஏங்க நீங்க ஊட்டி எல்லா போவே இல்லைங்க
ஊட்டில இருக்கே அப்படிங்கிறதா ஊட்டில இருக்கேன் கூட சொல்லலங்க வெளிய இருக்கேன்தா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளிய வந்திருக்கே வேலையா அப்படின்னாச்சு அவ்ளதா சொன்னாங்க வெளிய வந்திருக்கே வேலையா கோயிலுக்கு வந்திருக்கே ஆ வெளியல்ல கோயிலுக்கு வந்திருக்கே அப்டின் சொன்னா சரி ஓகே கோயிலுக்கு இருக்காங்க சாமி கும்பிட்ருக்கா அ அதா எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் இதுதாங்க நா சொல்லிர்றே கோயிலுக்கு போயிருக்கா சாமி கும்படுறதுக்கு சரி ஓகே நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் இதுதா போலுக்கு
ஏங்க நா ப எங்க கிட்ட சொன்னது கோயிலுக்கு தாங்க சொன்னாங்க கோயிலுக்கு போய்ட்டு அப்பவு கோயிலுக் குதாங்க போயிட்ருந்தே ஒரு பன பன பதனோரு மணி இருக்கு அப்பதா நா வந்து அந்த அந்த ஏழாவது வீட்ல உக்காந்து டீ சாப்ட்டது
செரிங்க என்ட்ட அப்ப சொன்னது அப்பறமா நா எப்ப ஃபோன் பண்ணிருப்பேன் நெனைக்கிறிங்க மதியத்துக்கு அப்பறோ ஏங்க அப் ஆனா எல்லா வாட்டியுமே நாந்தா ஃபோன் பண்ணே யாருமே ஃபோன்லா ஒன்னு பண்ல
செக் பண்ணுங்க உங்ளுக் நா பண்ணேங்க அவங்ளுக்கு நா பண்ணி பாத் தங்க அவங்க வரையு ஃபோன் எடுக்கல நா வந்து அதுக்கப்புற வந்து சேரி ரைட்டு அப்டின் சொல்ட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கு நாங்க ஒரு படத்துக் போய்ட்டோ அங்க போயிட்டு ஃபோட்டோ சில பல டான்ஸுகள்
நா வந்
அத எல்லா ஃபோட்டோ எடுத்து வீடியோல்லா எடுத்துட்டு அதா இதுலா பண்ணி முடிச்சு திருப்பி மேல வந்து சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுக்கு வந்து ஹோட்டல்ல ஆர்டரு பண்ணானுக
ம்
வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு மழை வந்துட்டு இருந்துச்சு அப்ப வாங்கிட் ஃபோன்வந்ச்சு அப்ரோ அவனுக சரக்குல்லா வாங்னானுங்க சரக்குலா வாங்கிட்டு
அது எப்டி கூட்டத்துல அவ்ளோ வேதர் அடிக்கும்போது நீங்க அடிக்காம தப்பிக்கிறீங்க
அதுக் என்ன ஒலம் செரில அத அடிச்சா உலம்ப உடம்பு சரியில்லேன்னு சொல்லிராங்க
ஓ ஓ
கொழம்புக் சரியில்ல அப்றோ எனக்கா ஸ்பெஷலான எனக்க எத பண்ண போறாங்க ஒலம் செரில அவ்ளோதா
அதனால விட்டுட்டாங்க போர்ஸ் எல்லா பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ஸுனா
போர்ஸுலா பண்ண மாட்டாங்க ஒடம் செர்லிங்கனா எப்டிங்க போர்சலா பண்ணுவாங்க
என்னப்ப எல்லாரு சேந்து அடிக்கிற சரக்கு தான இதுல இருக்க ஒரு அஞ்சாறு பேர் போயிருக்கீங்ளா
அ அஞ்சு பேர்
அஞ்சு பேர் அஞ்சு பேரா நாலு பேர் சரக்கு அடிச்சாங்ளா
அ
நீங்க மட்டு அடிக்கிலியா
ஆமாங்க
என்னவோ சொல்றீங்க இதையு நம்புற பாத்தீங்ளா
ஏங்க நா சொல்ல உங்களுக்கு புரியுதா நா டேப்லெட் எடுத்துட்ருக்கே அந்த வயித்து வலி அப்ப நா வந்து சரக்கு எடுக் அந்த இது உண்ணு எனக்கு வந்து க்யூர் ஆகாது
ஆ ஓகே
ம்
ம் சரி சொல்லுங்க
அப்புற அங்க முடிச்ட்டு செரி இதுக்கு மேல நாம போயிட்டு எங்கேயும் போ முடியாது நாம அப்டியே ஏறங்கிர்லா அப்டியே மணி பண்ணன்டு ஆயிபோச்சு சாபாடு வாங்கியாச்சி சரக்லா வாங்கியாச்சு சரக்கு அடிக்கனுனானுங்க போய் சாப்புனுல அதுக்கப்புறம் சொல்ட்டு கோத்தகிரி வழியி ல வண்டி திருப்பி கோத்தகி கோத்தகிரி ஸ்பாட்ல போய் என்டாச்சி
ம்
அதுக்கு பேர் என்ன அந்த ஏரியா பேர் என்னது ஏஞ்சல் ஃபால்ஸ்
ஆ
ஏஞ்சல் ஃபால்ஸ் போற வழில நின்னாச்சுங்க அது கேஸ் சாப்புட்டு சரக்கு அடிச்சிட்டு இருந்தானுங்க சாப்புட்டு வைப்லாம் பண்ட்டு சென்டிமெண்ட்ல்லா பேசிட்டு எல்லா வந்து மாத்தி மாத்தி முத்தோ குடுத்துட்டு இருந்தானுங்க அ பசங்களுக்குள்ள எல்லா பேசி முடிச்சுட்டு பழய கதையெல்லாம் பேசிட்டு சரக்கடுச்சுட்டு
அவ கிழிச்சிருவா நாளைக் காலையிலன நா எழுப்பி விட்ற ம் தூங்கு ஆ நீங்க சொல்லுங்க
அதுக்கப்புறோ அங்கிருந்து வந்து பாத்தீங்ன்னா திருப்பியு ஆ எங்க போனோனா
ம்
நோத் பட்னோனு இருக்குங்க
நோஸ்பின்னாஸ்
ஸ்னோ ஸ்னோங்க மீன்ஸ் அந்த இது இருக்குலங்க அதாங்க அந்த மேகவந்து கீழ வர்ர மாரி இருட்டி ஒரு எட இருக்குல
ஆ
அந்த எடத்துக் போனோ
அ
ஒரு பத்தே நிமிஷத்துல அப்டி வெயில மீன்ஸ் ஒரு ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கூ அப்டி நல்லா இத ஆயிட்டு இருந்தது அப்ப வந்து நல்ல ஹீல் ஆயிட்டு இருந்தது பிரியேணி பன்றோ ஸ் நம்மளே மூட்ர ளவுக்கு ஸ்னோ
ஆ
நல்லா ஏரியா இது அங்க நின்னு எல்லா வந்து நல்லபடியா
எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட போறது ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தா இல்லங்க
ஃப்ரெண்ட்ஸோட போறது என்ஜாய்மெண்ட் தாங்க அதுல சில பைத்தியக்காரங்களா இருப்பாங்க இல்லங்க